ஹலோ ஹலோ
ஆ கேக்குதா ஆ
ஆ இப்பதான்ப்பா கேக்குது ஆ கேக்குது கேக்குது என்ன ஆச்சு ரொம்ப அற அலோ அலோட்டு இருந்தே
எனக்கு தெரில எனக்கு இ சவுண்ட் எதுவு வரல நானு அலோ அலோன்ட் இருந்தே
ஓ ஓகே ஓகே அ ஆ கேக்குது கேக்குது இப்ப கேக்குது
எதோ உங்கள்ட்ட ஒண்ணு கேக்கனும்னு நினைச்சேன்ங்க போன வருஷோ ஒரு ஏலகிரிஏப்பிலோட ஹோல் ஃபேமிலியோட போயிட்டு வந்தீங்கள ஒரு ட்ரிப்பு மாரி உம் அது எவ்ளோ என்னத் அது அந்த டிட்டெய்ல் ல்ஸ் பத்திக்கலா நாங்களு ஒரு ட்ரிப்பு
அ ஓ ஃபேமிலியோட ட்ரிப்பா இல்ல ஹோல் ஃபேமிலி அந்த மாரியா இல்ல நாலு அஞ்சு பேருக்கா ஓகே ஓகே அ மொத்தோ நாங்க போனது வந்து வந்து நாப்பது பேர் போனோ நா அது கிட்டத்தட் அ ஆமா முப்பத்தி ஆமா முப்பத்தி எட்டு பேரு ஆ ஃபுல்லாவே ஒரு ரிசார்ட் அப்படியே புக் பண்ணிட்டோ நாங்க அது ரெஸ் சார் புக் பண்ணிட்டு லன்ச்சுக்கு அவங்ககிட்டயே சொல்லி தோ ஆயிரத்து ச்டா ஓரூபா கிட்ட வந்துச்சு ஆ ஷாரிங் வந்து ஆ ஒரு ஃபேமிலிக்கி அ ஆனா ஒன்னு கிட வர்ல அறுவதோ என்னவோ வந்துது ஞாபகம் இல்லடா மறந்துட்டன் நானு நா வேணுனா கேட்டு நா டீடைல் உங்களுக்கு சொல் சொல்றேன் ஆனா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டு மத் தியானம் லஞ்சு டீ காஃபி அது எல்லா தா ஸ்நாக்ஸ் குடு த்துருவாங்க ஆ மெனு வேணுனாக்கா என்னவோ சொல்லனாக்கா அவுங்க செஞ்சு அங்கே குடுத்துர்றாங்க உங்ளுக்கு ரெசார்ட் கூட நீங்க வேணும்னா சொல்லுங்க அங் அந்த இடம் நல்லா இருக்கும் சூப்பராவவும் இருக்கும் ஆனா ஃபேமிலி எல்லாருமே நீங்க போறீங்கன்னாக்கா ஒரு அதான் ஒரு மொத்தம் ஒரு ஆறு ரூம் இருக்கும் ஆறு கீழே ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு மேலா ரெண் டு ரெண்டு ஆமா ஆறு ரூம் இருக்கும் ஆறு எ ரூம் இருக்கு ஷோ அத்தன பேருக்கு நாலு நாலு பேருக்கு கரெக்டா படுக்குறதுக்கு நல்லா இருக்கும் நீங்க அந்த மாதிரி நெறைய பேரு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அங்க
ஒ நிறைய பேரு போனா நல்லாயிருக்கும் அங்க சுத்தி பாக்குற மாரி என்னென்ன இருக்கு லக் நம்ம டைம் ஸ்பெணட் பண்ணி எத்தன நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்
ஆனா நாங்க இருந்தது ஃபுல்லாவே அங்கயே இருந்துட்டோண்டா எங்கயுமே போகல நாங்க இங்கயே வந்து கேம்பேயரிங்கு டான்ஸ் அங்கயே கேம்ஸ் ஃபன் கேம்ஸ் அந்த மாரி நாங்களே கண்டெக் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியா எல்லாருமே ஒன்னா இருக்கணும்ன்றதுனால நா அதே இடத்த விட்டே போகல நைட் ஃபுல்லா அங்கயே இருந்து கேம்பேரிங் டான்ஸ் அந்த மாரி மார்னிங் வந்து என்ன பண்ணோம்னா பிரேக் ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அங்கயே கேம் கண்டக்ட் பண்ணிட்டோம் பசங்க எல்லா இருந்தாங்க இல்லயா ஷோ அதனால அங்கயே கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிட் டு டான்ஸ் அந்த மாதிரிலாம்
பசங்க நெறைய இருப்பாங்கள் ல
ஆ அதனால எங்களுக்கு அங்க டைம் போனதே தெரில எங்களுக்கு பசங்க குட்டீஸ்க்கு ஒரு கேம் கண்டெக்ட் பண்ணது பெரியவங்களுக்கு ஒண்ணு லேடிஸ்க்கு ஒரு மாதிரி பண்ணோ சோ அந்த மாதிரி பண்ணோ அது மாரி பண்ணதுனால நல்லா இருந்துது அது அந்த மாரி நீங்க எப்டி யார் யார் போறீங்க
இல்ல போனா எங்க எங்க அக்கா ஃபேமிலி அவுங்க நல்லா கொஞ்சோ என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாரி டூர் போறதெல்லா எங்க அக்காஃபேமிலி அவங்களுடைய நாத்தனார் ஃபே கல்லு எங்க அக்காவ எங்க அத்த பையனுக்தனே கல்யணோ பண்ணி கொடுத்து த்திறக்கு அதனால எங்க அத்த மா ங்க அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அது இல்லாம ம் எங்க சித்திங்க ரெண்டு பேரு வருவாங்க அவங்கல்லா இந்த மாரி அடிக்கடி டூர் போய் பாபாங்க எந்தந்தஊர்ல எப்டி இருக் அவங்க ரொம்ப க அவங்க வந்து கோயம்த்தூர்ல இருக்குங்க ட்டி கேரளா அந்த மாரி கொஞ்சோ போவாங்க அந்த மாரி அவங்கதா கேட்டாங்க டிஃப்ரெண்டா வேற எங்கேயாவது போனுன்னா சொல்லு இப்போ போகலா நம்மலா அப்டின்னு இந்த லீவுக்கு கூட என்ன கூப்பிட்டாங்க வா உட் டி போலான்னு சொல்லி கூப்ட்டாங்க இந்த இது லீவுக்கு கூட
அந்த மாரி எடமே சூஸ் பண்ணக்கூடாது பா நாலீவ் டைல மட்டோ இந்த ஊட்டி கொடைக்கானல் மட் ட்ந்தா நா சூசு என்னா மோஸ்டபள் அங்கதா இருப்பாங்க அந்த டைம்க்கு கரெக்டா யா எக்ஸ்பென்சிவ் ஓவராயிடு அங்கல்லா
எக்ஸ்பென்சிவு ஓவரு ரூம் கெடைக் காது
ஆ எல்லாமே அ கொஞ்சோ இதுவு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கோ எல்லாமே அந்த டைம்ல வெகேஷ்னல் டைம்ல மட்டோ ஆனா நீங்க அதுக்கு அப்பறமா வேற ஏதாவது இந்த லீவ்ங்க வருது பத்தீங்ளா அந்த மாரி லீவ்ல நீங்க எடுத்து போங்க அது மோஸ்ட் ப்ப நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணுங்க
ம் ம் எங்க வீட்டில கூட அப்டி தா சொன்னாங்க நம்ம இந்த மாரி இந்த இந்த டைம்ல போனோன்னா ரூம் கூட கெடைக்காது கஷ்டப்படனோ சாப்பாடு சரியா கெடைக்காது எல்லா ஹோட்டலயு சாப்பாடு தீர்ந்து போய்டு ம் அஸாவு இருக்கு போய் நிம்மதியா பாத்துட்டு வந்த மாதிரி இருக்காது நா கூட சொன்ன போயிட்டு வரலா கூப் கூப்பட்றாங்க எங்க அக்கா வீடு அப்டின்ன இப்ப போனா அவ்ளோதா கொஞ்ச நாள் ஆகட்டு இல்லன்னா அ ஃப்ரீயா இருக்க டைம்ல தா போய் பாக்குறது நல்லா இருக்கு நமக்கு சாப்பாடு ரூமு எல்லாமே ஃப்ரீயா இருக்கு அப்டின்னாங்க நாங்க கொடைக்கானல் போயிருக்கும்போது கூட இங்கிருந்து எல்லாமே புக் பண்ணிட்டு தா போனோ ரூம்ல இருந்து கார்ல இருந்து இங்க நாங்க பழனி போய்ட்டு தம்பிக் க்கி மொட்ட போட்டுட்டு அங்கிருந்து பஸ்ல்ல போய்ட்டோ மல ஏறி அந்த சைடு போயிட்டு அங்கிருந்து எல்லாப் எல்லாமே கார்மியார் கால் வலி இருக்கு ல்ல அதனால அ பஸ்ல எல்லா எங்கு அரென்ஞ் பண்ணி போமுடியாதுன்ட்டு கா ச்சார்ச்சு கார்லயே போய்ட்டு போய்ட்டு எலா எடமு பாத்துட்டு ரெண்டே நாள் தா ஓரளவுக்கு எல்லா சுத்தி பார்த்துட்டு மூணு நாங்க கெளம்பி வந்துட்டோ அந்த மாரிதான நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணு அப்டின்னு சொல்லி சொன்னாப்புல செரி அதனால நாங்களு போல த அப்புறந்தா எங்க அக்கா கேட்டா வேற எங்கயாது போணுன்னா சொல்லு உங்க ஊருக்கு பக்கத்துலயே இருக்கிற மாரி கூட வந்து நம்ம போலா நாங்களு அந்த சைடே போயிட்ருக் எதாது சொல்லுன்னா அப்பதா உங்க ஞாபகோ வந்துச்சு நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல செரி அதனால டீட்டெயில்ஸ் கேப்போன்னு
இது வேண்ணா பாண்டி கூட இருக்கு பாண்டியில கூட பாருங்க அங்க கூட ரெசார்ட் அது கூட நல்லா இருந்துது அம் அது எது வேணுமோ சொல்லுங் ஆ அது சொல்றே நானு இதுனாலு ஓகே அதுனாலு ஓகே ஆனா ஃபேமிலியா சோ இந்த மாரி பாண்டில கூட ஆனா கொஞ்ச பாக்குறதுக்கு எடோ எல்லா இருக்குது
ஆனா அங்க கொஞ்ச வெயிலா இருக்கு ஆனா வே அங்க வெறு பீச் மட்டுந்தான பாக்கறக்கு ஒரு மாரி இருக்கு வேற
இல்ல அந்த டெம்பிளிஸ் ஆ ஒரு டெம் பிள் ஒண்ணு இருக்குப்பா அங்க அந்த அது பேர் மறந்துரு ட்டே நானு ம் பிள்ளையார் கோயில் இல்ல டெம்பிள் நம்ம ரெசார்ட் பக்கத்துல ஆரோவில் ஆரோவில் அங்க ஆசிரமோ இருக்கு ஆரோவில் ஆசிரமோன்ட்டு இருக்கு அங்க அதுவு உள்ள போய் பாக்கலா வெளில அதுக்கப்புறமா பீச் இருக்கு பிள்ளையார் கோவில் இரு க்கு அந்த அந்த பீச் கிட்ட கொஞ்ச நல்லா இரு க்கு அரவிந்த ஆசரமம் அதெல்லா இருக்கு அங்க ஆ அது கொஞ்ச பாக்கலா ஆனா என்ன நீங்க ஃபேமிலி எல்லாருமே போனீங்கன்னா அங்க ஸ்விம்மிங் ஃபூலோட இருக்குடா அதுலயே வந்து உங்களுக்கு ஸ்பென்ட் பண் டைம் போயிடு உங்களுக்கு இப்ப இன்னக்கி ஈவ் இன்னக்
இல்ல எங்க சித்தி எங்க சித்தி பசங்கல்லா
ம்
எங்க சித்தி பசங்கல்ல காலேஜு படிக்கிறவங்க ரெண்டு பேரு ரெண்டு ஃபேமிலியுமே அப்பிடிதா நல்லா சு த்துறது நல்ல அப்டி என்ஜாய் பண்றதுதா அவுங்களுக் புடிக்கு அப்ப நீங்க சொ ல்ற மாரி இருக்குன்னு நெனைக்கிறே
ஆமா ஆமா இப்ப ஏன்னா நம்ப செக் அவுட்டு செக் இன் வந்து ஒரு பன்னெண்டு மணி பண்றோன்னு வச்சுக்கோங்களே மறுநாள் பன்னெண்டு மணி வரைக்கு நமக்கு செக் அவுட்டு இப்ப நீங்க காலையில கெளம்புனீங்கனா போறதுக்கு பதனொன்னு ஆகு நீங்க பன்னெண்டு மணிக்கு ஃபர்ஸ்ட் டின்னர் லன்ச்சுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆனா நீங்க போகும் போது வெளிய சாப்ட்டு போயர்றது பெஸ்ட்டு நைட்டுக்கு டின்னர் ஆ அரேஞ்ச் பண்ணிக்கலா நீங்க அவுங்ககிட்டயே சொ நீங்களே வேண்ணாலு சமைச்சு அங்கயே சாப்டலா அதுக்கு அரேஞ்ச் எல்லா இருக்கு அங்க அப்டி இல்ல நீங்க சமச்சு குடுங்க நாங்க சாப்டுறோன்னாலு அதுக்கும் பண்ணித் தருவாங்க இ ப்ப நீங்க லன்ச் முடிச்சுட்டு போயிட்டீங்கனாக்கா அங்கயே இருந்தீங்கனாக்கா ஸ்விம்மிங் ஃபூல்ல ஆடுறது எல்லாமே ஆனா ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ற ஃபேமிலியா இருந்தாக்கா சூப்பரா இருக்கு உங்களுக்கு பசங்களா இருந்தாக்கா ஃபன் கேம்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு அப்டியே கண்டக்ட் பண்ணிட்டு அங்க நைட் ஆயிடு அங் ங்க ஆரோவில் இதுக்கு போலாங்க நீங்க ஈவினிங் போலா போயிட்டு நைட் வந்து டின்னர் முடிச்சுட்டு நைட் அப்டியே கொஞ்ச நேரோ எல்லா வெளையாடிட்டு நைட் படுத்தம்னா கூடோ காலைல எழுந்து கூட நீங்க எங்கனா அங்க போறதுன்னா போலா அங்க பிள்ளையார் கோயில் இருக்கு அசு அரவிந்த ர் ஆசிரமம் இருக்கு ஈவி்னிங்கு பீ ச்சுக்கும் போலா அங்க சூ ப்பரா இருக்கு அங்க
இங்க பீச் வந்து எப்டி இருக்கு இப்ப சென்னைல எல்லா கொஞ்ச அழுக்கா இருக் கற மாரி இருக்கு பீச் வந்து கிளியரா இருக்காது அங்க கிரிஸ்டல் கிளியரா தெரியுமா நா நாங்க ஒரு தட வ வேளாங்கண்ணி போயிருந்தோ அங்க அந்த வேளாங்கண்ணியில நம்ம ஒரு காசு போட்டோன்னு வச்சுக்கோங்களே தெ கடலுக்குள்ள அந்த காச நம்ம எடுத்தர்லா அந்த மாரி கிளியரா இருக்கு தண்ணி ஒரு எதாவது ஒரு பொருள அப்டி தண்ணி க்குள்ள போட்டோன்னா நம்மளே அந்த பொருள கைய விட்டு எடு த்தர்லா அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அந்த மணல்லா தெரியு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு
அவ்ளோ நல்லா இருக்குமா என்ன அங்க?
மா வே வேளாங்கண்ணி நல்லா இருக்கு
அங்கதானம்மா சமைச்சு சாப்டுவாங்க ஃபுல்லா
ஆமா அங்க சமைச்சு சாப்டுவாங்க எங்கங்க எங்க அப்பாக்கு வந்து திருக்கடையூர்ல அறுபதா ங் கல்யாணோ பண்ணோ பண்ணிட்டு நாங்க வேளாங்கண்ணி போயிருந்தோ வேளாங்கண்ணி அந்த சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கும்டுட்டு அப்பிடியே ஆப்போசிட்ல அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்லயேதா பீச்சு போயி்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோ நாங்க வேற அப்பதா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி கிளியர் பீச்ச பாக்கறமா சூப்பரான என்ஜாய்மென்ட் எங்க அக் கா தங்கச்சி தம்பி
அந்த மாரி ராமேஸ்வரத்துலயே இருக்குமே
ராமேஸ்வரத்துல உங்களுக்கு அவ்ளோ கிளியரா எல்லா இருக்காது ரொம்ப கலங்களாதா இருக்கு
ஓ அத விட நல்லா இருக்குமா ம் ம் ம்
போனதில்லயா ஒரு நாளைக் கி வேளாங்கண்ணி போயிட்டு வாங்க சூப்பரா இருக்கு
அதுதாம்ப்பா சொல்லிட்ருக்காங்க ஏன்னா எங்க ஃபேமிலிக்கு அங்க செட்டாவு ஆனா என்ன போனா எங்களயே சோறாக்க உட்ருவாங்க
அங்க ரூம் எல்லா இருக்கு ஆ நம்ம ஃபேமிலிக்கு தகுந்தாப்புல ரூம் குடுப் பாங்க குடுத்துட்டு அவுகங்ளே சமைக்கிறதுக்கு பா த்திரமெல்லாமே வச்சுருப்பாங்க
ஆ பாத்தரோ வாங்கிட்டு பண்ணுவாங்களா ம் கடல்ல புடிக்கறத அப்டியே வாங்கிட்டு வந்து அப்டியே செய்வாங்களாமே அ
ஆமா ஆமா ஆமா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் கிறிஸ்டீனு அவரு அப்பிடிதா சொல்லுவாரு நீ நாங்க போயிட்டு சும்மா வந்துட்டோ நாங்க போய் ட்டு சாமிய கும்ட்டுட்டு வேன்துல வேன்லதா எல்லாரு போயிருந்தோ சாமிய கும்டுட்டு ஒடனே வந்துட்டோ அப்றோ வந்து சொன்னாரு யேன் உடனே வந்தீங்க அங்கயே எல்லா கெடைக்கு எல்லாமே வாங்கி நீங்களே சம ச்சு சாப்டுட்டு வந்துருக்கலா நாங்கல்லா போனா மூணு நாள் இருப்போ சாமிய கும்ட்டுட்டு அப்பிடியே க ஜாலியா என்
அது ஒண்ணுதா இன்னு நாங்க மிஸ் பண்ணது பட் சொல்லிட்ருக் கோ அது போயிட்னு ஆனா போனா ஆனா அதா நம் போனாக்கா ஃபேமிலியா எல்லாருமே போனாக்கா ஜாஸ்தியாவு ஏன்னா இங்க போனா சமைக்கிறதுக்கு நம்மளயே விட்ருவாங்க நீங்களே சமைங்க நீங்களே சமைங்கனிட்டு எங்கள போனா அங்க சமைக்கிற வேலதா
ம் சேரி ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க டைம் கெடைக்கும்போது
சேரி சேரிடா ஓகேடா படுக்கலயா இன்னு
அதா போய் படுக்கணு அவ்ளோதா டைம் ஆச்சுல்ல
க்கேப்பா
ஆ சேரி ஆ பாய்
என் போ